ஹெலோ
ம் என்ன
ம் சும்மாதா இருக்க நீ
ம் நானு சும்மாதா இருக்க
சேரி சேரி என்ன திடீர்னு கால் பண்ண
ம் மூடே சரியில்லாம போயிருச் அதா பேசிட்டு கொஞ்ச நேரொ வைக்லான்னு
சே
ம் ஒன்னு இல்ல திடீர்னு அப்டே மூடப்ஸட் ஆயிட்ச்சு
சேரி
ம்
சொல்லு
ம் நா ரீசன்ட்டா வந்து இன்டர்வியூன் அட்டன் பண்ணிர்ந்த உங்கிட்ட
ஆமா சொன்னியே
ம் அதுல வந்து செலக்டா ஹா அதுல வந்து இது செலக்ட் ஆகல நா
ஏன் இப்ப ஜாய் இது ஜாயினிங் லெட்டர்லா வந்துர்ச்சு சொன்ன
ம் அதலா வந்துச்சு இப்ப சொல்றாங்க இல்ல இப்போ வ ந்து வேக்கன்சி இல்ல அப்றமா பாத்துவாங்க நெக்ஸ்ட் மந்த் அப் அப்டி அப்டி சொல்றாங்க ம் ஆஹ் அதா அதா நா சொன்னே என்ன இப்டியெல்லா பண்றீங்க முன்னாடியே சொல்ல வேண்டியதான
அதா எவ்ளோ தூரோ போயி வந்திருக்க நீ இன்டர்வியூக்கு ம்
பண்றது
யார் உனக்கு ரெஃபர் பண்ணது அந்த கம்பனில
அந்த கம்பனி வந்து நா வந்து இந்த ஆப்லா இருக்குல ஒர்க் சர்ச் பண்றது அதுல வந்து பாத்த அதுல பாத்துதா அப்ளே பண்ண ம் எல்லாமே ஓகே பண்ணிட்டு இப்போ வந்து வேணான் சொல்லிட்
அதான அனால மூடாஃப் ஆய்ட்டியா
ஆமா
செரி விடு பெஸ்ட்டான ஜாப் கெடைக்கு ஒனக்கு
ம் பாக்லா எல்லாமே ஓகே ஆயிர்ச்சு சேலரி இந்த ஒர்க் ஏரியா எல்லாமே ஓகே ஆயிட்டு இப் இப்டியாய்டுச்சு
நீயே எப்டி பண்ணாங்க யார் கால் பண்ணி சொன்ன ஒனக்கு ஹெச்சாரா
ம் ஆமா ஹெச்சாருதா
உம் செரி செரி செர் விடு பாத்துகுலா
செரி நீ என்ன பண்ற
நா சும்மாதா இருக்கே டெரேஸ்க்கு வந்திருக்கே ம் ஆமா ஆமா கொஞ்சோ காத்துவாங்க ஆமா வீடு சூடா இருக்கு அதா கொஞ்சோ நேரமே எவ்ளோ நேரோந்தா ஏ சி போடுவே நா
ம் ஆமா அப்றோ வந்து ஏ சி கரண்ட் பில்லே ஏறிடோ
அ அத்னால இப்ப கொஞ்சோ மேலே வந்த்ருக்கே கொஞ்சோ ரிலாக்ஸா இருக்கு
ம் ஆமா நைட் டைம்ல டெரஸ்ல நல்லா காத்து வரோம்
ஆமா ஆமா நல்லா இருக்கு என்ன கொஞ்சோ கொசு கொசு கடிக்குது ஆமா இல்ல இல்ல கொசு கொஞ்சோ கடிக்குது இன்ன காத்துலா நல்லா இருக்கு
ம் முன்னாடிலா நா டெரஸ்கு போறதுக்கே பயப்படுவே தெரியுமா எங்க வந்து பேய்
பேயு இல்ல இங்கலா லைட் லைட்லா இருக்கு இங்க டெரெஸ்ல
ஓஹோ எங்க வீட் எங்க டெரெஸ்ல லைட் ரிப்பேர் ஆய்ருச் சா அது ஒருமாரி இருட்டா இருக்கோ அந்த சைடு வந்து கொஞ்சோ இதுவேற மரோ வேற இருக் குமா அது பயங்கரமா இருக்கோ ம் பெரிய பெருசா இருக் கோ ஒரு சேய்டு எது பெருசா இருக்கோ இன்னோரு சேய்டு கொஞ்சோம் குட் குட்டியா இருக்கோ ம் ரெண்டா பிரிச்சு வெச்சிருக்காங்க மொட்டமாடி கூட ம் ம்
அப்போ போறதே இல்லையா அப்போ
என்னத்
மேல போறதே இல்லையா
ஆ இப்பலா போறதே இல்ல எங்க போயிட்டு இப்ப வந்து கேட் வேற லாக் பண்ணிருக்காங்க டோர் லாக் பண்ணிருக்காங்க எங்க பாட்டிக்காக இங்க ரெண்டோ தொறந்துட்டு கொள்ள கதவ தொறந்து மிஸ் ஆனாலோ அவுங்க எங்கயாச்சு
ஆமா ஆமா கரெக்ட்டு தா
அதனால எதுக்கு இவ்ளோ தொறந்துட்டு போயி தீர்னுமா அப்டின்ட்டு வீட்லயே ஒக்காந்துக்கறது ம்
ஒரே ஒரு ஆம்பள பசங்க அ ஒரே ஒரு ஆம்பள பையந்தானா உங்க பாட்டிக்கு
ஆமா ஒரே ஒரு
ம்ம் சேரி சேரி
அவுங்குளுக்கு வந்து மொத்தோ அஞ்சு பசங்களா ரெண்டு பசங்க வந்து வயித் துல இருக்கும்போதே வந்து மி மிஸ்கரேஜ் ஆயிடுச்சா ம்
ம்
வந்து மூணு பசங்க
செரி ஓகே ஓகே இல்ல ஒரு பைய ரெண்டு பொண்ணா
ம் ஆமா ரெண்டு பொண்ணுங்க
சேரி சேரி
ம்
வீட்டுக்கு வரதுல்லையா பொண்ணுங்க
அ வந்து ரொம்ப நாளாயிருச்சு இப்ப எங்க இதுக்குலா வர போறாங்க போல இந்த பக்ரீ்த்க்கு வருவாங்க நெனைக்கறே
சேரி சேரி ம் ம் நீ பக்ரீத்க்கு மெஹந்தி போட்டு ஆன் பண்ண
ம் ஆமா லாஸ்ட் டைம்ல அதுக் கு முன்னாடி டைமு காலேஜ் படிக்கம் போது ம் ஆமா
சேரி செரி அதா எப்போ கோடவே இல்லயா நீ
அவுங்க கூட வந்து கொஞ்சொ ஃபேமிலி இஷ்யூஸ் ஆய்ருச்சு அவங்க கூட அந்த ஃபேமிலியோட சரினு விட்டுட்டோ.
செரி செரி ம் ம் இ செரி
ம்
ம் பர்ச்சேஸ் பண்ணிட்டியா ட்ரெஸ்லா
ஆ டிரஸ்ல்லா பெர்பக்ட்டா எடுத்துட்டே எல்லாமே ஓகேதா கொஞ்சோ ஆல்டரு பண்ணுறது வந்துட் அது கூட ஆர்டர் பண்ணியாச்
சேரி பரவால்லியே ஆ அதா எப்ப என்ன ரெண்டு நாள் ரெண்டு நாள் தான இருக்கு இல்ல
ம் ஆமா
ஆமா
என்னது பக்ரீத்க்கா ம்ஹும்
ஃபுல்லா மட்டன்தா
ம் ஆமா மட்டன்தா இங்க வந்து மட்டன் அவ்ளவா இருக் காது பீஃப்தா நெறைய வரு எங்களுக்கு
நாங்க பீஃப் சாப்டமாட்டோ. ம் நம்ம ஃபேமிலில சாப்டமாட்டோ பீஃப் இதா மட்டன்தா ம் பீஃப் சேரி சேரி பீஃப்ல என்ன செய்வீங்க சால்னா
ம் சால்னா செஞ்சுட்டு எல்லா ஃப்ரை தா ஃபுல்லா இப்ப வந்து ஃப்ரை பண்ணி பண்ணி ஹீட் ஆக போது எனக்கு பாடி எல்லா சேமாதா இருக்கூ மட்டன் கொஞ்சோ சாஃப்டா இருக் குல்ல இது கொஞ்சோ வந்து ஹார்டா இருக்கு அவ்ளோதா ம்
டேஸ் சேமாதா இருக்குமா?
ஆ டேஸ்ட் ஓரளவுக்கு சேமாதா இருக்கு பட் மட்டன்ல எதாச்சு ஆமா நா ஹீட் ஆக போது எனக்குதா சொன்னேன ம் ஆமா மட்டனாச்சு கொஞ்சோ கூல் ஒடம்புக்கு
ஆனா பீஃப் ஹெல்த்துன்னு சொல்லுவாங்க. ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க ஆமா ம், ஆமா. அப்ப நீ சாப்ட்டு குண்டாயிருவ இல்ல
ம்
அப்ப நீ சாப்ட்டு குண்டாய்ருவே பீஃப் சாப்ட்டு
ஆ என்ன பண்றது பீஃப் நா அவ்ளோவா சாப்ட மாட்டே அது ஹீட் ஆகும் எனக்கு சும்மாவே வந்து இப்போ பிம்பிள் வந்துருச்சு கரெக்டா மூக்கு கிட்ட கண்ணு கிட்டயு மூக்கு கிட்டயு சேந்து
என்ன பண்ற ரெமடி
ரெமடி வந்து ஒரு ஆயின்மெண்ட் வாங்கிருக்கே அது அப் ப்ளே பண்ணிட்டுருக்கே அப்ப கூட அப்டியேதா இருக்குது ம் அந்து ரெண்டு நாள்தா ஆச்சு நேத்துக்குதா அப்ளே பண்ணே இப்ப இன்னைக்கி அப்ளே பண்ணே
ம் நம்ம காலேஜ்ல வேற ஃப்ரெண்டு யூஸ் பண்ணுவாலே பிம்பிள்க்கு ஸ்டிக்கர் மாதிரி நியாபக இருக்கா?
ஆ ஆமாமா ஞாபகம் இருக்கு தம்பிங்க பணக்காரங்கம்மா எத வேணாலு யூஸ் பண்ணுவாங்க எனக்கு ஒரு பயோ என்னாது சைடு் எஃபெக்ட் ஆனா என்ன பண்றது
ஏ நீ ஏதாச்சு ஒரு ஸ்டிக்கர் இருந்துச்சுன்னா எடுத்து ஒட்டிக்கோ
நா இந்த ஆயின்மெண்ட் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிருக்க அது முன்னாடி வந்து ஃபுல் ரெட் ரெட்டா இருக்கு எனக்கு ஃபேஸ்லலா பிம்பிள் கொஞ்சோ ஜாஸ் தியா இருக்கு இத அப்ளே பண்ணிட்டு கொஞ்சோ கம்மியாச்சு எனக்கு ம் இந்த ஒர்க் இதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் பண்ணேல அப்போ ஒரு ஃப்ரெண்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தா இந்த ஆயின்மெண்ட்டு அப்ளே பண்ணிட்டு இந்த ரெட்னஸ்லா போயிருச்சு
சேரி சேரி
கம்மியாச்சு அப்போ இந்த இந்த ஒரு பிம்பிள்தா கொஞ்சோ மக்கல் பண்ணுது
ம் ஆட்டிட்யூட் காமிக்குதா ம் சேரி சேரி என்ன நீ ஆயில் ஆயில் ஐட்டம் சாப்ட்டுருப்ப
ஆ என்னென் தெர்ல இப்போ ஜாஸ்
சுகரு ஆ ஷுகர் அதிகமானாலு வந்துரு
ம் ஆமா இப்ப வந்து ஐஸ்கிரீம் சாப்ட்ட
ம் இல்ல எப்பாச்சு சாப்ட்டா ஓகே நெறைய சுகரு
ம் அப்டி ஏதோ அப்டி ஏதோ நா எடுத்துக்
நா நோட் பண்ணியிருக்க
ம் ஆமா என்னக்கு கூட நா கூட நோட் பண்ணிருக்க இந்த சாக்லேட்டே ஒரு ரெட்டு மூனு எக்ஸ்ட்ராவா சாப்ட்டா ஒரு நாளைக்கு பிம்ப்பிள் வந்துரு
ஆமா ரெடியா நீ ஆமா ஆனா சுகர்தா சாப்புடக் தோணுது இல்ல டேஸ்ட்டியா இருக்கும்
ம் இப்ப வேற எங்க அப்பா வேற ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக் காரு நமக்கு சுகரே சாப்புடக் கூடாதுன்னு இருக்கு சும்மாதா ஆ அது வாங்கிருகாரு ம் என்ன தெரியல ம்
ஆ
அப்புறம் என்ன நீ ஏதாச்சும் அப்ளை பண்றியா இந்த பிம்ப்பிளுக்குலா
பிம்ப்பிள் இல்லப்ப இப்பல்லா வரதே இல்ல எனக்கு பிம்ப்பிள்
ம் பரவாயில்ல நல்லதுதா ம்
ஸ்கூல் டேஸ்ல இருக்கும் போதுதா எனக்கு பிம்ப்பிள் வரு நெறைய இருந்துச்சு ஸ்கூல் ஸ்கூல் படிக்கும் போது நெறைய இருந்துச்சு எனக்கு பிம்ப்பிள்ஸ் அதா ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுல்லா எடுத் எடுப்போல அங்க ஆ ஆ ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்போ அப்போ
ம் ஆமா ஆமா அப்பவே படிக்கணும் படிக்கணுன்னு இருக்குப்போம
அதா ஸ்ட்ரெஸ்னால கூட வரும்மா அது ஆமா அதனால கூட வரும் அது நா காலேஜ் பண்ணப்பறமா இருந்து இல்ல வர்ல எனக்கு பிம்ப்பிள்ஸ்
எனக்கு காலேஜ்ல கூட வந்துருக்கு நா இந்த சோப்பு மாத்துன அப்புற இந்த ஆயின்மெண்ட்டு இது ரெண்டு வச்சுதா கொஞ்ச கண்ட்ரோலா இருக்கு அவ்ளோ ஃபுல்லா வந்துருக்கு ஆமா செம்ம ஆயிலு க்கு இப்ப கூட ஆயில் ஆகுது கொஞ் நேர விட்டாலே ம் ஆமா
ம்
மோஸ்ட்டா வந்து இந்த ஸ்னீக்கு நோஸ்தா ம் ஆமா அடி கடி ம் அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணாலு வந்து எங்க டேமேஜ் ஆ
நம இல்ல சோப்லா போடக்கூடாது வெறு ஆஹ் வாட்டர்ல இப்டி சும்மா
ம் ஆமா அப்டி பன்னா எனக்கெதுமே போகாது அப்டியே அந்த ஆயில் அப்டியே இருக்கு கை வெச்சு அப்டியே தொடச்சு எதாது கிளாத் வெச்சு காட்டன் க்ளாத்
ம் ம் சேரி சேரி நா ட்ரை ஃபேஸ் தா நென்ச்சே உன்னோடது பாக்கும்மோது வெளியேந்து பாத்தா ட்ரை தா தெரியு ஒன்னோட ஃபேசு
ம் இல்ல இல்ல ஃபுல் ஆய்லு ஸ்கின் என்து ம் சரி சரி நா வந்து கொஞ்சோ வர்க் இருக்கு அப்றமா கால் பண்ட்டா ஒனக்கு ம் சரி சரி ம் ஓகே பாய் பாய்